எப்டி இருக்கீங்க எ வாய்ஸ் கிளியரா இருக்கா
கிளியரா இருக்குது
ஒகே ஆ கேக்குது
ஓகே இன்னக்கி நம்ம அந்தரு அ இப்போ ரெய்ல்வே டேட்ஸ் போய் அதாவ்து நம்ம நெனச்சது அந்த மாரி எதாவ்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மழைய பத்தி பேசலாங்ளா எதாவ்து ஞாபக இருக்கறது அந்த மாரி பேசலாமா
ஓகே ஓகே
ஆ ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா
ஆ ஓகே எ ரெய்னி டே எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப புடிக் கு இப்ப எனக்கு புடிக்காத ஒரு கிளைமேட் அது
ம்
நா அவ்ளோ என்ஜாய் பண்ணிருக்கே அதே இப்ப பாத் தீங்கனா ஐயோ எனக்கு இந்த ஜூன் எல்லா நெனச்சாலே தலையெல்லா சுத்துது அந்த மாதிரி போயிட்ருக்கு ஏன் தெரியாது ஏனா நா இருந்த அ எடம் பாத்தீங்கனா அ நார்மலி ஒரு கோல்டான பிளேஸ்ல இருந்துதா வளந்து வந்திருக்கே சின்ன டிஸ்டிரிக்ல ஆ அங்கனு பாத்தீங்கனா மழ மழ வந்துச்சுனா சின்ன வயசுல நார்மலி இப்ப இங்க இருக்கிறவ்களுக்கா இருந்தாலுமே மழ வந்திருந்துச்சுனா அ ஸ்கூல் லீவு சின்ன வயசுல வேணா புடிச்சிருக்கு அவ்ங்களுக்கு இப்ப பெரியவ்ங்க பெருசானனாலயோ என்னமோ தெரில எனக்கு மழைனா புடிக்கிறதில்ல
ம்ம் ம்
த்தீங்கனா ஸ்கூல் லீவ் விடுவோ அ எல்லாமே நம்மளுக்கு டியூஷன் லீவு அ நம்ப ரிலிஜியன பத்தி படிக்கிற அந்த ஒரு இது லீவு எல்லாமே லீவ் ஆயிரு ஜாலியா இருக்கலா ஏ லீவுனா அ வீட்ல வந்துட்டு நெருப்பெல்லா போட்டு அ நெருப்பு காத்து அந்த மாரியெல்லா பண்ணி ஜாலியா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கனா நா வந்து இருக்குற எடோ ஹெவ்வி ரெயினு ஃபிளட்டு இந்த மாதிரியெல்லா ஆகற்துக்கான சான் ஸ் ரொம்ப ஜாஸ்தியான எடத்துல இருக்கே
அப்டினா கஷ்டமாதா இருக்குங்க
அதெல்லா கூட பேர் பண்ணிக்கலா பரவால்ல ஃபிளட்டு் எங் எங்கயோனா நம்ப வீட்டுக்குலா பாதிக்காது பட் இருந்தாலு ஆ வேற ஒரு எடத்துல தான ஆ அந்த மாரி நானு மைண்ட்செட்ட கொண்டு க்குவே அந்த துணிக்காய போடுறது தொவைக்றது வெளி வேல பாத்திருகீங்களா ஐயோ அந்த ஒரு கஷ்டத்த ஏ கேக்றிங்க தண்ணி இப்டியே கெட்டி நிக்கு அங்க கூட்டலனா அந்த பாத்தாறுன்னுவாங்ளே
ஆ ஆ
ஆ வழிக்கி விழுந்துருவோமே போயி இந்த மழ காலோ ஸ்டார்ட் ஆனாலே வழுக்கி விழுந்துகிட்டே இருப்பே
ம் ம்
அப்புடிதா அப்டியே கால் வச்சி சும்மா இழுத்து விட்டுரு அதுனாலயே எனக் புடிக்காது ஒரு வெளிய ஒரு வேல போய் பண்ண முடி யாது எங்கேயாச்சு போலானா முடியாது அப்டியே இரிடேட் பண்ணு ஏந்தா இது வருதோ வறட்டு கொஞ்சோ பேஞ்சிட்டு போயிர்ணு இது எப்ப பாரு ஒரு நாலு மாசோ அஞ்சி மாசோ
அதுவு ஜூன் ஜூலைல எடுத்துட்டீங்ன்னா வந்துகிட்டே தா இருக்கு மழல்லா ஜூன் ஜூலைலருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கு ஆமா
ஆமா நா அப்டியே யோ
ம் ம்
நனையல்லா எனக்குறொ புடிக்கவே புடிக்காது குளுரு
இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் அப்டியே நா வந்து எனக்கு வந்து மழையில நனைறது ரொம்ப பிடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களே அடி ஸ்கூல் படிக்க எனக்கு ஞாபகோ தெரிஞ்சதுல இருந்து அடி வாங்காம ஒரு நாள்
ஆ எனக் எனக்கு நானு அடி வாங்குனனால தா எனக்கு புடிக்கல ஒரு தரவ நல்லா ஈரமா நனஞ்சி அப் டி வந்து வீட்ல படுத் இருந்தே வீட்டுக்கு ஏறி வந்தது போட்டு விளாசி எடுத்துட்டாங்க டிரரெஸ்ஸ கூட கழட்டல
ஆ அதுவு ஆ ஃபுல்லா நனஞ்சிட்டு வர்றப் போ வந்து நிக்கிறப்போ விழுகு பாருங்க ஒரு திட்டு வேக வேகமா வந்து துண்டல்லா எட்டு வந்து குடுத்து திட்டுவாங்க கண்டபடிக்கி வீட்லல்லா ம் அதே காலேஜ் படிக்ற டைம்ல வந் து நாங்க எங்க வீட்லருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு நடந்து தா போவோ நானு ஏ ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேந்துதா நடந்துதா போவோ எப்பவுமே அப்ப வந்து அந்த டைம்லல்லா பாத்தீங்கன்னா கொண்டாட்டந்தா எங்களுக்கு மழ டைம்லல்லா பாத்தீங்கன்னா காலைல போறப்ப வந்துச்சுனா முடிஞ்ச்சி ஏன்னா காலேஜ் போணு ரிட்டன் வர்றப் வந்தா காலேலயே போறப்ப வந்ததுன்னா நாங்க எங்காயது நின்னுப்போ இல்லைன்னா வந்து திரும்பி வீட்டுக்கே வந்துடுவோ அந்த மாறி பண்ணுவோ இதே ஈவ்னிங் டைம்ல வந்துச்சுன்னா அப்டியே பொறுமையா கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து வரணு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு அப்டி இருக்கப்போ அப்டியே மழ பயங்கரமா விழு சட சட சடன்னு பெய்யு இருந்தாலு அப்டியே மெதுவா நடந்து வந்து ஃபுல்லா நனஞ்சிருவோ பேக் உள்ள இருக்க புக்கு எல்லா நனஞ்சிடு நனஞ்சி அப்டியே வந்து நிப்போ நின்னு கண்டபடி திட்டு வாங்கிட்டு அதுக்கப்பறோ வீட்ல வந்து பாத்தா அம்மா காஃபி இந்த போண்டா ஏதாது வாங்கி வச்சிருப்பாங்க இல்லன்னா செஞ்சி வச்சிருப்பாங்க அது அப்டியே வந்து நின்னு குடிச்சுட்டே மழைல நிக்றதுக்கு நல்லா இருக்கு அந்த மாறிலா இருக்கு ஆ நீங்க மழலைல ஐஸ்கிரீம்ல்லா சாப்ட்டு இருக்கிங்ளா
ஆ சின்ன வயசுல சின்ன வயசுலல்லா அதெல்லா ரொம்ப புடிக்கு ஆனா இப்ப அத சொல்றல இந்த ஆண்ட்டி ஸ்டேஜ் ஆயிருச்சு இந்த ஆண்ட்டி ஸ்டேஜ் இது ஆ ஆண்ட்டி எல்லா ஆகுல பட் ஆனா பாடி அப்டி ரியாக்ட் பண்ணுது
ம்
அ ஆ ஒவ்வொரு அத் த சொல்றனே இந்த சுகர் கார்விங்ஸ் எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அது மழ வெயிலெல்லா பாக்கறதில்ல மிட் நைட்டா இருந்தா கூட போய் ஏதோ ரீசன் சொல்லி போய் வாங்கி சாப்ட்ருவே
ம் ம் அதுதா நீங்க சொல்ற மாரி இந்த ட்ரெஸ் காய போட்றத்தா ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு ஏனா அப்பதா போட்டு வருவோ செரி கொஞ்சொ வெயில் அடிக்குது அப்டின் போட்டு வருவோ கொஞ்ச ந அப்டி கொஞ்ச நேரத்துல மழ வருது வந்து துணி எடுங்க வாங்க அப்டின் சொல்லி வந்து கூப்டுவாங்க பாத்தா அவ்ளோ டென்ஷன் ஆவு அது இப்பதா எனக்கு ஆ அது எனக்கு இப்பதா தெரியுது முன்னாடிலா அம்மாக்கு புடிக்கவே புடிக்காது மழ வந்தா
அதேதா நானு யோசிப்பே இவுங்களுக்கு என்னத்த தெரியு மழய பத்தி எங்களுக்கு தா தெரியு ற மாரி இருக்கு இப்ப அவ அவெ வந்து அனுபவிக்கம் போது தா தெரியிது எதலா ப்ர ச்சன அத விட கடுப்பு கேளுங்க ஏனா போனம போன அ லீவு ஹஸ் பண்டுக்கு போன லீவு பாத்திங்கன்னா நல்ல வெயில் டைமு பெப்ரவரில லீவு அ மார்ச்சு ரெண்டு மாசொ லீவ் இருந்துச்சு
ம் ம்
இலு நல்ல க்ளைமேட்டு ஆனா ஏனா ம் அவரு இல்லாட்டி வெளியலா போமாட்ட நானு அ எங்கெயுமே போ மாட்டெ அந்த ஒன்ம அந்த ஒன் இயர் வந்துட்டு வெளியவே போ மாட்டேனா எங்கெயு ஒரு பார் க்கு அங்க இங்க என்ன தனியா எப்டி போகுறது அப்டின்றனால அவரு வரும்போது தா அந்த ஒன் மந்த்து ஃபுல்லாவே வெளிய தா இருப்போ அப்டி இருக்கும் போதே இந்த மந்த்து பாத்திங்கன்னா இந்த டைம் பாத்திங்கன்னா நா அவர்கிட்ட நூறு தடவ சொன்னே தய்வு செஞ்சு அப்டி மட்டு பண்ணாதீங்கனா கரெட்டா அவருக்கு லீவு ஆகஸ்ட்ல
அப்புடுடி ஒரு மழ டைம்ல வருது லீவு
ஆனா நீங்க வெளிய போகவே முடியாதுல்ல அந்த டைம்லலா
இல்லல்ல ஏனா ஃபோ டூ வீலர் இல்ல அ ஃபோர் வீலர் இல்ல டூ வீலர் தா இருக்கு எனக்கா ஃபோர் வீலரு புடிக்காது அவ்ளோக்கா
ம் ம்
டூ வீலர்ல தா நல்லா அ எப்டி என்ஜாய் பண்ணிட் போக முடியு இப்ப ஃபோர் வீலர் எடு த்துட்டோனா இருக்குற ஊர்ல இருக்றவங்கல்லா வருவாங்க நாங்ளு வரோ அப்டின் சொல்லி ட்டு எனக்கு அது புடிக்கவே புடிக் இந்த ப்ரைவ்சின்றது நா ரொம்ப பாப்பே
ம் ம்
அதுனால எனக்கு அது புடிக்காததுனால நான் அவர்கிட்ட சொல்லிருந்தே தய் செஞ்சு இத மட் டு பண்ணாதீங் ஃபோர் வீலர் டூவிலர்லேயே போய்க்லா அப்டின்வெ
ம் ம்
அப்பவு ரெயின்கோட்லா போட்டு போவோ
அ இருந்தாலு உங்களுக்கு அதா டூவீலருங்றப்போ மழ வெயில் தா ப்ரச்சன ம் ம் அதுதா
கல்யாணொ ஆன டைம்ல பத்திங்கன்னா ரெண்டு பேரு போம்போ ஜாலியா இருந்துச்சு ரெண்டு பேரு நனஞ்சாலு ப்ரச்சன இல்ல நானு அவரு மட்டு தானே அப்டின் என்ஜாய் பண்ண பீரியடு இருந்துச்சு ஆனா அதே இப்ப பாத்திங்கன்னா இவ பையெ இது வந்ததுக்கு அப்றோ டக்கு டக்கு டக்குன் காச்சல் வந்துருது
ஆமா
என்னடா இதுன்ற மாதிரி ஆயிருது
ம் ம் அது புது மழையில நனைஞ்சாதா வந்து அந்த மாரி காச்சல் வருன்னு சொல்லுவாங்க ம்
இவனுக்கு எப்பவுமே அதேத்தா ப்ரச்சன
ம் ஆனா கொழந்தைங்களுக்கு டக்குனு வந்துடுல ஆமா
அதனால அவ்ளோக்கு எனக்கு புடிக்காது
ஆ எனக்கு புடிக்காத சீசன்னா வந்து வெயில் தா மழைய கூட தாங்கிக்லா மழ குளுரு கூட வெயில்ல எவ்ளோ வேர்க்குது கிச்சன்ல நின்னு சமைக்க முடியலேங்க அவ்ளோ வேர்க் இப்ப அப்டி தலலா நெனஞ்சிர்து எனக்குலா மண்டைல ஃபுல்லா தண்ணி அப்டி தண்ணி மாரி ஊத் என்னல தலைல இருந்து வருதுன்னு பாத்தா எண்ண தேய்சிரு எண்ண எண்ண தேச்சிருக்கப்போ தலைல எங்க இப்டி தண்ணி வரப்பனா எண்ணனு நெனச்சிட்ட பாத்தா ஃபுல்லா தண்ணியா வருது அவ்ளோ டென்ஷனாஞ்ச்சி எனக்கு கருமோ எப்படா இத் முடிஞ்சு தொழயு அப்டின்றுதுது வெயில்கா லொ இன்னூ இருக்கு இன்னைக்கூ பயங்கர வெயில்தா இங்க போட்டு கொளுத்துது ம் அங்கலா வெயில் எப்டி உங்க ஊர்லலா
அங்கோ இங்க வந்துட்டு அவ்ளோ இல்ல வெயில் குளுர்ரா குளுர்னா ம் இத ஆரம்பிச்சிர்ச்சுல்ல மழ அப் அப்பப்ப பேயு வரதுனால பெரிய ப்ரச்சன இல்ல
அதுவு இல்லாம மழ இன்னிக்கு பேய்துன்னா இப்ப இப்ப பேய்துன் வச்சுக்கோங்களே நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணி க்கி அடிக்கு பாருங்க ஒரு புசோ அது ஒரு மாதிரி இருக்கூ ஆமா கரண்ட்டூ போய்டுச்சுன்னா அவ்ளோதா முடிஞ்ச்சு ஆ இப்ப வந்து நாளைக் கி இங்க கரண்ட் பவர் கட்டு
ஆ
இங்க ஃபுல்லா ஸடௌன்ஸ் சொல்லுவாங்கல்ல அது நாளைக்கி இங்க ம் அதா எங்க மாடில போய் ஓடி போய் உக்காந்துக்கணு சாய்ங்காலோ வரைக்கூ சாய்ங்காலதா வர்ணூ ம் ஓகேங்க
வேற வேற ரெய்னி டேஸ்ஸ பத்தி வேற ஏதாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
எனக்கு ஸ்கூல்லெல்லா நெனஞ்சிருக்கோ எங்க ஸ்கூல் வந்து கேள்ஸ் ஸ்கூல்தா எப்டின் பாத்திங்ன்னா மழ வந்துட்டாவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் எல்லா பொண்ணுமே சிரிப்ப வெளையாடு ப்போமே தாட்டி விட்ருவாங்க போங்க அப்டின் சொல்லி அ எப்டின்னா நறைய க்கூ மரமாருக்கூ மர இருக்கூ ஆ ஒரு மாரி ஓடிபுடி இப்ப மரொந் தொட்டு விளையாட்றதுல்லா வெளையாடுவாங்க இது நீ கேள்வி பட்ருக்கீங்ளா அதெல்லா அந்த மாரி வெளையாட்றப் ஆ அந்த மாரி வர்ரப்ப என்ன பண்ணுவோனா ஒரு நாலஞ்சு பேர் சேந்து ஒரு மரத்த ஆட்டுவோ அந்த மரத்துல இர்ந்து தண்ணி விழு போ ல்ல அதுக்காக இந்த மார்ல்லா அடிக்கிட்டு எங்க காலு எங்க ஸ்கூல் ஃபுல்லா காடு மார்தா இருக்கூ எல்லா சைடு ஃபுல்லா அந்த வெளையாட்டு தா லன்ச் டைம் ஆனாலு அந்த வெளையாட்டு வெளையாடுவோ இதுல இன்ட்ரவல்கு வெளையாடுவோ அந்த மாரி எதுவு மழ எல்லா வந்துச்சுன்னா சொல்லவே வேணா எல்லாரு கூட்டோ கூட்டமா நின்னுட்ருப்போ அங்கங்க அங்கங்க இந்த மாரி நறைய இருக்கு எக்ஸ்பிரியன்ஸ் இப்போ வந்து பெருசா நனையருக் இல்ல அதுதா அ ஓ போல நானு எனக்கும் இப்பல்லா மழ புடி க்கிறது இல்ல பெருசா நனையத்து புடிக்கும் இதே நா வீட்ல இருந்தன்னா எனக்கு ஏதாவது வேற ஏதா காய போட்ற போறனோ இல்ல எதாவது வெளிய வேல இருந்துசுன்னா வெளிய போ கூட முடியலன்னா எனக் கோவம் வந்துரும் எப்பதா நின்னு தொலயும் அப்டின் சொல்லி அ அதுதா சேரிங்க ஓகே ஓகே நம்ம அடுத்து கால்ல பேசுளாங்களா
ஓகே ஓகே
அ ஓகேங்க ஓகே ம்